ஹலோ கேக்குதாமா
ஆஹ் கேக்குதா ஆஹ் கேக்குது கேக்குது
ம்
அது ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் ஸ்டக் ஆகுமா என்னானு தெரியல உம் நல்லாருக்கு ஆஹ் இதாதான தெரியல எப்டிருக்கீங்க
நல்லாருக்கம்மா நீ எப்டிம்மா இருக்கே ம் ச இல்லம்மா இனிமேட் தா
ஓ சேர் ஆ சமைச்சி சாப்ட்டாச்சு
சாப்ட்டே சாப்ட்டியா குட்டு இப்ப என்ன சமச்ச
அ கோதும உப்புமா நா செய்ல அம்மா செஞ்சாங்க
ம்
ம் சாப்ட்டாச்சு
சேர் சேர்
ம் ம்
ம் சூப்பர் இங்க இ்ட்லி ஊத் வச்ட்டு வந்துருக்கே சட்
ம் ம் சேர் சேரி ஓகே ஓகே ம் குட்டிஸ் சவுண்டெல்லா இல்ல தூங்கிட்டாங்களா
குட்டி சவுண்டான கீழ அமக்கலாமா விளாண்டிட்டுருக்காங்க ஒன் ஆர் த்ரீ டேஸ்ல ஸ்கூல் தொறக் ப்போதும் நா போய் விளாண்டுறேன்னு போயிட்டு கிரிக்கெட்டெல்லா
ம் ம் ம் ம் ம் ம் செர் செரி ட்ராஃபிக் இல்லாம பாத்துக்கோங்க ஆ ரோடா இருக்கா என்னன்னு தெரியல
இல்லம்மா இங்கெல்லா வண்டிங்க வராது அவ்ளவா நம்ம ஸ்ட்ரீட்க்குள்ள அவ்ளவா வண்டி இருக்காது அதனால இது கார்னர் ஸ்ட்ரீட் நாலா பசங்க பாட்டுன்னு ஜாலிய விளாட்லா
ம் சேரி சேரி ஓகே
இங்கயே ஒரு ஆறு எல்லாமே பாய்ஸ் தா கேர்ள்ஸே கெடையாது இந்த ஸ்ட்ரீட்ல ஆ ஆ ஆமா மேல வீட்டுல மூணு பா மூணு பசங்க இங்கென் நம்ப பைய எதிர் வீட்டுல ரெண்டு பசங்க அப்றோ அந்த சைடு்ல ரெண்டு பசங்க எல்லா பாய்ஸுங்க எல்லா ஒன்னா அமக்கல பண்றாங்க
ம் ம்
சேரி நானு விட்டுட்டே ஸ்கூல் ஆரம்பிச்சுட்ட பிறகு எதுவு அனுப்ப முடி டியாது அதனால ஆரம்பிக்கிறது கூட ஃபைவ் டேஸ் இருக்கு செரி இப்போ விளாண்டுட்டு வா அப்டின்னு அம் சுட்டுடே
செரி செரி ஓகே விளையாடட்டு இப்ப விளையாடாம வேற எப்ப விளையாடுறது
ஆஹ் ஆமாம
ம்
என்ன நம்ம ஏஜ்ல ஆடுன மார்னா கேம்ஸ்லா இப்பெல்லா பிள்ளைகள்கு கத் தெரியவே மாட்டன்து இங்க லாஸ்ட் வீக்கா போன வார்த்த முன்னாடி வரு நம்ப நொண்டி விளையாடுவோல ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அந்த நொண்டி அவங்க வர் வறஞ்சிருக்காங்க அதையே தப்பா வரஞ்சிருக்காங்க ஆஹ் அது இல்லாம விளாடுறது அத விட மோசமா விளாடுறாங்க ஒரே கால்ல தானே ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போவோ நம்போ இவங்க இஷ்டத்துக்கு கால மாத்துறாங்க
ம் ம் அதெல்லா நைன்டிஸ்சோட முடிஞ்சு போச்சு போல டூ கே கிட்ஸ்குலா தெரியாதுலங்க
ஆஹ் அந்த ஐயோ இது ஒரு சிம்பிள் கேமு இதையே இந்த பிள்ளைங்களுக்கு நான் தெரியாம வளக்றோனா இவங்க வளந்து இவங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் என்ன கேமே தெரியாது கேம் என்ற வார்த்தையே தெரியாது போல இருக்கு
இப்பெல்லா ஃபோனே அதிவே உட்காந்துருவாங்க இப்பவே ஃபோன்ல்லதான் உக்கா கேம் விளையாடுவோம்னா ம்ம் ம்
ப்ளஸ்ஸயும் எங்க ரிலாக்ஸ்ஸாவே கேம் வெளா ட மாட்றாங்களே சுட்ரா சுட்ரா வெளாட்றா போட்ற வாடா ப அப்டின்ற மாரிதான் வெளாடு
ம்ம்
கஷ்டமா ருக்கு ஒரு பக்கம் ஆனா சில நேரத்துல நானே ஃபோன குடுத்துட்ற எனக்கே தெரியுது ரொம்ப அமக்ளம் பன்ற இவள அமைதியாக் குனுனா வேற வழியே இல்ல ஃபோன குடுத்துட்டு உக்காரு அப்டின்னு பாப்பா கிட்ட தயவு செஞ்சு ஃபோன குடுத்துரு அமைதியாய்டுறா ஒரு ஒரு எடத்துல உட்காந்துடுறா எனக்கு டிஸ்டபன்ஸ் இல்ல ஆம் ஆயிடுது அப்ப நானே யோசிக்கிறேன் இது மாரில்லா நம்ப இருக்கும் போது நம்ப சு சின்ன வயசுல இவ்ளோ அமக்களம் பண்ணாலும் ஃபோனுன்ற ஒரு டிவைஸே இல்லாம இருந்து ஆனாலு நம்பள பாத்துக்குடாங்க சில எடத்துல நம்ப கம்பல்சரி சரி இந்தா புடி ஆர் நானே ஆன் பண்ணி குடுத்துற அவன அமைதி ஆக்கறதுக்கு இப்பல்லா ஒரு மாரி கஷ்டமா இருக்கு
அவுங்களா அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க ஃபோன குடுத்தா அமைதியாயிறனும் அப்டின்னு நம்பளும் அந்த மைண்ட செட் புள்ளைங்கள அமைதியாக்குறதுக்கு ஃபோன குடுத்தாதான் சரியா வரும்
ம் ப்ச் கரெக்டா அந்த ஈவ்னிங் எயிட் ஓ கிளாக் மேல அம்மா பன்னீர் நாங்லா ரெண்டு பிள்ளைங்களும் சேந்து அந்த எயிட் ஓ கிளாக் மேல இருக்கறது வாடகை வீடு எயிட் ஓ கிளாக் மேல சத்த வந்தா வீட்ல ஆ ஆட்டோமேட்டிகா டென்ஷன் ஆயிறாங்க எல்லாரும் இந்தா ஓ கொஸ் ஃபோன் உனக்கு ஒரு ஃபோன் இப்படி உட்காரு பாரு உக்கந்து பாரு சத்தமே வரக்கூடாது எட்டு மணிக்கு மேலும் கொடுத்து த்துறனா அதுக்கப்புறம் ஒரு பக்க ஐய்யயோ ஏன் ஃபோன கொடுத்தோம் வேற எதுவுமே ஆப்ஷனே இல்லையே உங்கள அமைதி ஆக்குறதுக்கு அப்டின்னு யோசி ச்ச சங்கடமா இருக்கு
ம் ம் ம்
ம்
ஆமா இது ஆகமாடேங்குது ம் ம் ம் ஸ்கூல்ல அது இதுன் கொஞ்ச பிஸி ஆயச்சுங்கன்னா ஸ்கூல்ல ஹோம் ஒர்க்க அது இதுன்னு எல்லாமே கொஞ்சம் ஒரு த்ரீ டேஸ் தானே
ஆமா ஆமா மா அதுக்குதான் வெயிட் பண்ற எப்போ ஸ்கூல் தொரக்கும் மறுநா ஸ்கூல்க்கு போய்ட்டாங்கன்னா அப்றமா பிஸி செடியுல் ஆய்டும் நம்ம எதுமே சொல்லவே வேண் வருவாங்க ஹோம் ஒர்க் பண்ணுவாங்க சாப்டுவாங்க படுப்பாங்க அதுக்கே டைம் கரெக்டா போயிடும்
ம் இப்ப விளையாறதுக்கு டைம் இல்லாம இருக்கும் அப்புறம் விட்டா சாட்டர்டே சண்டே அந்த மாரிதான்
ஆமா
அது பாத்துக்லாம்
ஆ போமா ஆன்லைன் ஷாப்பிங்லாம் எப்படி போயிட்டு இருக்கு வாங்கினியா இப்ப ரீசன்டா என்ன வாங்க
ம் ஏதோ இப்போதைக்கு பர்ச்சேஸ் எதுவும் பண்ணல
ம் அந்த அக்காக்கு கொடுத்த கிப்ட் வாட்டர் பாட்டில் போட்டோ போட்டது எனக்கு ரொம்ப புடிச்சு இருந்தது
ஆ அது நான் பண்ணல அம்ம தான் பாங்க அது ஆன்லைன்ல தான் பண்ணாங்க அவங்க தான் பண்ணாங்க வெட்டிங் அனுச்சரிக்காக ஆ ஏ அவுங்களுக்கு அவுங்களுக்கும் பண்ணி எனக்கும் பண்ணி நானு ஏ ஹஸ்பண்டு இருக்குற மாரி சரிங் ஆ தம்பி தம்பி ஒய்ஃப் இருக்குற மாதிரியு பண்ணாங்க
ஓ மூணு பேருக்கும் பண்தாங்களா
ம் ம்
பரவால குட்டு
ம் நல்லா இருந்துது இப்ப நாலானு யூஸே பண்ணல
ம் நானு ஆகப் பாத்தே செம்மையா பண்ணோங்க தப்போ நா எப்ப அண்ணா அறிவு நல்லா எல்லாமே நல்லா யோசுச் ச்சு ஃப்ளான் பண்ணி ஏங் கிட்ட வீடியோ கால்ல இதெல்லா காம்ச்சு அதுக்கப்பறோ போன்ல எனக்கு இந்த இந்த கிஃப்ட் தா வேணு அத்த அப்டின்னு சொல் சொல்லி ஃப்ளான் பண்ணா ஆனா ஐடியா ஃப்ளானிங்கெல்லா சுப்பர் ரொம்ப எ அ பாப்பா அவ்ளோ தெளிவா யோசிச்சு பண்ணி எங்க ஃடாடிக்கு இதெல்லா புடிக் ஓ இதெல்லா கேட்ருக்காங்க இத நீங்க வாங்கித்தா இத வாங்கிட்டு வாங்க என்னத் தனியா கடைக்கு அனுப்ப மாட்டறாங்க மம்மிக்கு இந்த கலர்ல இது வேணு அப்டின் ஸ்பெசிபிக்கா சொல்லிற்சு செரி அப்பறோ நா சொ என்ன பாப்பா எனக்கூ உங்க மம்மிக்கு டேஸ்ட்டு கம்ளீட்டு டிஃப்ரெண்ட்டு நா ஒரு க்ளிப்பு வாங்குனனாலு ஃப்ளாக் கலர் க்ளிப்புக்கு மேல எதுவுமே வாங்க மாட்டே உங்க மம்மிக்கு நல்லா தோனா ஜிகு ஜிகு நல்லா க்ளிப்பு தா புடிக்கூ என்ன போய் கிளிப்பெல்லா வாங்க சொல்றயே வ ளையல் வாங்க ஸ் சொல்றியே பாப்பா எனக்கெல்லா தெரியவே தெரிய அத்த நீங்க போங்க உங்களுக்கு எது புடிக்லையோ அத செலக் பண்ணுங்க எங்க மம்மி கு ரொம்ப புடிக்கூ அப்டின்னு ஆ உங்களுக்கு எது புடிக்கல அத செலக்ட் பண்ணுங்கத்த உங்களுக் எது ஜிகு ஜிகு ஏனி உங்களுக்கு ஜிகு ஜிகு புடிக்காதுல்ல நீங்க ஜிகு ஜிகுவா எது புடிக்கலயோ அது எட் து கைல வச்சுட்டு நீங்க வாங்கிட் தந்துருங்க கண்டிப் பா அது மம்மிக்கு புடிக் கோ
எனக்கு கொஞ்ச கொஞ்ச புடிக்கும் தா ஜிகு ஜிகுன் இருக்குறது ஏ ஹஸ்பண்ட்கு சுத் த்தமா புடிக் க்காது அது ஆ நா டொமட்டிக்கா அவரோட இதுக்கே அப்டியே கொஞ்சொ சேஞ்ச் ஆயிட்டே எனக்கூ நா இப்ப நா எங்க போனாலூ பிளாக் கலராதா தேடுவே ப்ளாக் கலர் கிளிப்பு ப்ளாக் கலர் பேண்டு அந்த மாரி இருனா ஒன்னூ டிஃப்ரெண்டா தெரியாத் து அப்டிங்கிறத் அத்னால கொஞ்சொ இதா போட்டே ஒரு ஸ் டோன் இந்துச்சுன்னா கூட ரிமூவ் பண்ண சொல்லிருவாங்க புடிக்கவே புடிக்காது அப்படின்னு நா அவுங்களுக்கு ஆப்டா நானூ மாத்திக்கிட்டே அப்டியே
அவ்ளதா என்ன பண்றது எனக்கு இவுங்க எதுமே சொல்ல மாட்டாங்க நா என்ன போட்டானா இவுங்களுக்கு கவனிக்க மாட்டாங்கனேச் கே அதுல இன்ட்ரெஸ்ட் கெடையாது ஆனா இவுங்களுக்கு பேங்கிள்ஸ் போடணூனு ஆச ஆனா எங்கிட்ட டைரக்ட் டா சொன்னது கெடையாத் து ஆ போவே க்கணுன் ஆச இதுவு எங்கிட்ட டைரக்டா சொன்னாரு கெடையாது அக்கா சொல்லிருக்காங்க அவங்க சிஸ்டர் சொல்லிருக்காங்க இந்த மாரி எ அண்ணனுக்கு புடிக்கு பேங்கிள்ஸு பூல்லா புடிக்கு அப்டின் நா சொன்ன நா அப்ப வெச்சு பழக்கமே இல்ல அந்த ஸ்மெ ல் எனக்கு பிடிக்காது பூவோட ஸ்மெல் என்னமோ எனக்கு புடிக்கவே புடிக்காது வெச்சா தலவலி வந்துரு அதனால கண்டிப் பா அதே மாரி அந்த எ எல்லாரு திட்டுவாங்க அது எப்டி உனக்கு கண்ணாடி பேங்கிள்ஸ் சவுண்ட் உனக் கு புடிக்கலன் ற அப்டின்ட்டு அக்காலா பயங்கரமா திட்டுவாங்க
ம் எ ஹஸ்பண்ட் ஆனா சொல்லுவாங்க பூ வச்சா வளயலுக்கு ஒன்னுஞ் சொன்னதில்ல ஆனா பூ வெச்சா எனக் கு தலவலிக்குது பூ வெக்காத அப்டின்ட்ருவாங் க அதனால நானு வெக்கிறதே இல்ல நானு சென்ட் அடி க்கனுனா கூட அவங்க ஃபாரினு ஆனா வந்து சென்ட் கூட வந்து வாங்கிட்டு மத்தவங்களுக்குலா குடுப்பாங்களே தவிர அவர் அடிச்சுக்கவே மாட்டாரு அவர் அடிக்காதனாலா எ என்னையு அடிக்க உட மாட்டாங்க அதனால எனக்கு தலைவலிக்குது அடிக்காத அப்டிம்பாங்க எனக்கு நா எப்பயாச்சு ரேராதா அடிப்பே ஆனா சென்ட்டு கூட யூஸ் பண்றது அதுவுமே ரொம்ப அப்டியே ரொம்ப ஹெவியா ஆகுறத வந்து எடுக்கா சூஸ் பண்ண மாட்டே லைட்டா மைல்டா இருக்கதுதா சூஸ் பண்ணுவ அதுவே புடிக்கலைன்ட்ருவா ங்க
அடடடட
அது அவரு சாப்ட்டாவே அப்டே நானும் மாறிட்டே சே போய் தொலைங்க அப் டின்ட்டு அப்டியே மாறிட்டே என க்கு பெருசா எதுவு தெரியல
ம் சரி அப்போ உ வீட்டுக்காருக்கு எனக்கு நெறைய எனக் க்கோ சென்டு புடிக்காது அவருக்கு சென்டு புடிக்ல ரெண்டு பேருக்கு பூ புடிக்ல ரெண்டு பேருக்கு பிளாக் கலர் கிளிப்பு தவிர வேற
ஆமா எதுமே புடிக்கல அதா நீங்க சொல்லும் போது தோணுது கரெக்டா நா வந்து கொஞ்ஜோ அவரோட இஷ் இப்ப மாரிட்டே ஆனா கொஞ்ஜோ கொஞ்ஜோ அப்டியே ம்ச் கொஞ்ஜோ இதா இருந்தா புடிக்கு ஏதா பங்க்ஷனா மட்டுதா அந்த மாரி கொஞ்ஜோ கிராண்டா இருக்கனு அப் டினு நெனப்பே அவரு பன்ஷ் ன்னா குட நீ இப்டியே இரு சிம்பிளா இரு அப்டிம்பாங்க ஆஹ் அந்த இது குட அவங்க இஷ்டமாப்பா ஆமா அப்டியே பா பத் த்து வருஷமா பழகிடுச்சி அப்டின்னு சொன்னா அப்டியே பழகிரும்ல
அவ்ளோதா உம் சேரிடா
அவருக்கு புடிச்ச மாரி மாறிக்க
உம் சேரிடா இந்த இப்ப பொண்ணு ஏ பொண்ணு இந்த தண்ணில அமக்கலோ பண்ணிட்ருக்கா நா பண்றே ம் ம் பாய் பாய் ம்